சொல்லுங்க ஆ சொல்லுங்க நல்லாருக்கே நீங்க
ஆ நல்லா இருக்கே சாப்டிங்ளா
ஹ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
சாப்ட்டே என்ன சாப்ட்டீங்க
ஆ ரோச
ஓகே ஓகே
நீங்க
ம் நானு சாப் தாளிச்ச சாப்பாடு செஞ்சாங்க வீட்ல சாப்ட
செரி செரி
ம்
வீட்ல எல்லா எப்டி இருக்காங்க நல்லா இருக்காங்ளா
உங்க வீட்லல்லா எப்டி இருக்காங்க
ம் எல்லாரு நல்லா இருக்காங்க
எங்க இருக்கீங்க
நா படிக்றக்காக வெளியே வந்த்ருக்கே வெளியூரு
என்ன படிக்றீங்க
நானா டி என் பி சி படிக்றே
காலேஜ் எல்லா முடிஞ்ச்சா
ஆ முடுஞ்ச்சு
சேரி சேரி ஓகே ஓகே என்னடுத்து படிச்சீங்க காலேஜ்ல
நா வந்துட்டு பி காம் சி ஏ முடிச்சங்க
ஓகே சேர் சேரி
நீங்க
நா கம்ப்யூட்ட சயின்ஸ் எடுத்து படிச்சே
ஒ உங்ளுக் காலேஜ் முடுஞ்சா
ஆஹ் இப்பதா முடிஞ்ச்சு ஒன் மந்த் ஆச்சு
கே ஓகே
ம் எதுக்காகப் அ பி காம் சி ஏ எடுத்தீங்க
அ ம் எனக்கு வந்ட்டு கம்ப்யூட்ல சம்பந்தமா எதாவது ஒர்க் பண்ணணு பிஸ்னஸ் ஸ்டாட் பண்ணண்ட்டு ஆச அதனால
கே எந் மாரி பிஸ்னஸ் பண்லானு
ம் கம்ப்யூட்டர் லிலேட்டா எதாருந்தாலு ஓகே
ம் ம் ஒர்க் பேற மாரி இல்லாம பிஸ்னஸ் மாரி பண்றி
ஆ நீங்க எதுக்கு எடுத்தீங்க கம்ப்யூட்டர் சம்பந்தமா
வீட்ல எடுக் சொன்னாங்க எடுத்துட்டே ம் ல்ல சேரி ஐ டி போலான் பாத்தே சேரி இப்போதைக்கி வேணா அ அப்டினு ஹோல்டர்லருக்கு எதாவ்து ஆ நெட் சென்ட்ரு வெக்லா அப்டின் படிக்லான் பாக்றே
ம்
ல அதுனாலதா உங்ககிட்ட கேக்லா
நெட் நெட் சென்ட்ரு வெக்க போறே ஹலோ
ஆம்மா செர் த்ரீ மன்ஸ் கோர்ஸ் இருக்கு முடிச் ச்சுட்டு ஒரு பிளானு என்ன பண்லா அப் ப்டினு
நெட் சென்ட்ரு வந்ட்டு நீங்க ஒ ஒவ்வொன்னா கடை எடுத்து வெக்கிற மாரியா
ஆமா இப்போதைக்கி வாடைக்கு எடுத்துட்டு ஸ் ஆ வெக்கிற மாரி
ஓ ஓ அப்டி எடுக் அப்பிடி நீங்க ஒ கட வெ க்கிறீங்ன்னா மெயினான ஸ்பாட்ல தா கட வெய்க்கணு
ஓகே
இருக்குற ஏரியால வைக்கலாம் அதாவது ஒன்லா அ ஸ்கூல் சோனு
ஆ
ஓகே
அப்பறோ இது போலீஸ் ஸ்டேஷன்
ம்
அப்பறோ வந்து இது கோர்ட்டு
ஓகே
இது மாரே ஏரியா சைடு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜெராக்ஸ் எடுக்க வருவாங்க நெறைய பேரு அப்பறோ வந்துட்டு ஆ அது மாரி அப்ளை பண்றக்கு நெட்ல
ஓகே
நெறைய பேரு அது மாரி இடத் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு இன்கம் வரும்
ஓகே ஓகே செ அதான் செரி இது மாதிரி பிசினஸ் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது பண்ணல லமா அப்டின்னு யோசிச்சுட்டு இருக்கே செரி நான் படிச்சதும் கம்ப்யூட்டர் தா உம் செரி சிச் சிஸ்டம் ரிலேட்டாவே எடுத்துக்கலாம் அப்டின்னு பாக்குறே ஐடினா கொஞ்சோ அவ்ளோ பிர்ஷரா இருக்கும் போய் பாக்க முடியாது
ம்
ம் ஃபிரெண்ட்ஸ் எல்லா கேட்டதுக்கு செரி உனக்கு ஓன் பிஸ்னசே பண்றதுனா பண்ணு அப்டினாங்க
ஆ
செரி அதா உங்க உங்கள கேக்லா ஏதாவது அப்டின்னு கூப்டே
ஆ இது ஓன் பிஸ்னஸ் வந்து ஓக் பெஸ்ட் தா என்ன கேட்டா
ஓகே
ஆ எந்த ஒரு ப்ரஷரு அவ்வளவுகா இருக்காது உம் ரிலாக்ஸா ஒர்க் பாக்கலா
ஆ
லாம் நான் இந்த ஒரு மூணு நாலு இடத்துல நீங்க வச்சீங்கனா ஆ நெறய பேர் வருவாங்க ஆ ஆன்லைன்ல அப்லே பண்றது ஜெராக்ஸ் எடுக்குறதுகேள்ள நல்லா ஒரு இன்கம் சோர்ஸ் கெடைக்கு
சேர் சேரி
ம்
அதுதா செரி என்ன பண்லா
ம்
அப்டின் கேக்லா அப்டிதா பாத்த வேற வேற ஏதாவ்து பண்லாமா உங்ளுக்கு வேற ஏதாவ்து பிசினஸ் ஐடியா தெரியுமா இந்த நெட் சென்ட்ற விட்டு
கம்ப்யூட்ரு ரிலேட்டடா போனீங்னா நீங்க வந்துட்டு நெட் சென்ட்ரு வக்கிலா ஓகே அப்றோ கேமிங் சம்பந்தமா போலா
அ நானும் கா ஓகே
அ ப்ரௌசிங் சென்ட்ரு போனீங்கினா உங்களுக்கு இவ்ளோ நேரத்துகு இவ்ளோ வாடகைனு வாங்கி நீங்க ஒரு நாலு டு அ ஒரு அஞ்சாறு சிஸ்டம் வாங்கி போட்ற மாரி இருக்கு வாங்கி போட்டே அதுவு நீங்க வந்து டு ஐ டி பார்க்கு அப்பற வந்துட்டு கா காலேஜு
ஓகே
இது மாரி ஏரியா சைடு போட்டீங்கனா ஸ்டூடெண்ட்டாருகட்டு ஒர்க் பண்ணுறவ்க அவங்க வந்துட்டு நெறயா யூஸ் பண்ணுவாங்க
அ நானு ஏ காலேஜ்ல வந்துட்டு அடிஷ்னலா படிக் வச்சாங்க ஜேஓசின்னு ஒரு கோர்ஸ் அதுலயு இது ரிலேட்டடா தா படிச்சிருக்கே கேமிங் சம்மந்தமா அதா செரி இத விட்டு தி கமு கம்ப்யூட்டர் இல்லாம வேற எதாவ்து பிஸ்னஸ்னா எது மாரி ஸ்டாட் பண்லா
வேற எதாவ்து பிஸ்னஸ்னா நீங்க எது மாதுரி சொல்றீங்க சிட்டி சைடா இல்ல
அ வில்லேஜ் சைட் தா
வில்லேஜ்
ம் ஆமா
வில்லேஜ் சைடு நீங்க வக்கறீங்கனா வெஜிடபுள் சம்மந்தமா வக்லா
ஓகே
து நீங்க ஒரு சின்னதா ஒரு மார்க்கெட் மாரி
அ ஓகே
அது மாரி கிரியேட் பண்ணி அங்க சுத்தி விக்கிற வியாபாரிங் கிட்ட அ உங்குளுக் கு அ வெல பேசி கொண்டு வந்து வச்சுட்டு அதுலந்து நீங்க வியாப் வார பண்ணலா அது வந்துட்டு நீங்க ப்ராப்பரா பண்ணனு
ஓ எப்டி
ப்ராப்பரான்னா ஆஹ் இப்போ அழுகி போனப் பொருள் எல்லா இல்லாம நல்ல ப்ராடக்ட் தர்ணு
டேரக்டா இந்த க இது தோட்டத்துலருந்து எல்லா எடுத்துக்ற மாரிங்களா
ஆஹ் டேரக்டா நீங்க போயிட்டு ஒரு ஒரு தோட்டமா போயிட்டு ஒரு ஒரு காய்கறிய வாங்கிட்டு வந்து கஸ்டமருக்கு சேல் பண்ற மாரி
சேரி சேரி
அதுல வந்துட்டு நீங்க மத்த எடொ இல்லாம உங்க எடத்துல வந்துட்டு நல்ல பொருள குடுத்துட்டு கம்மியான ரேட் ல தர்ணு அப்பதா வந்துட்டு கஸ்டமர் அதிகமா வருவாங்க
ஓகே
அஹ் அதாது நீங்க பிசினஸ் போறது வரை கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்க்ஷன் முக்கியம்
ஃபர்ஸ்ட் கஸ்டமர் சேட்டிஸ்ஃபேக்ஷன் ஓகே
ஆஹ் அதுல அது இருந்தா மட்டுந்தா உங்களுக்கு கஸ்டமர் அதிகமா வருவாங்க
ஆஹ்
கஷ்டமர்க்கு வந்துட்டு அப்றோ நீங்க ட்ரஸ்ட்ட உண்டாக்கணு அதாவ்து உங்க கடையில தா ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு அப்டின்ட்டு ஒரு ட்ரஸ்ட்ட உருவாக் கணு
சேரி ஓகே
ஆஹ் அது மாரிலா நீங்க பண்ணலா அது மாரி பண்ணா வேன்னா பெஸ்டு
இப்டி நீ வெஜிடபிள் இல்லாம வேற ஏதாவ்து பிசினஸ் இந்த மாரி வேற என்ன இருக்கு
வேற என்ன வேற நீங்க வந்துட்டு
வேற எதாவ்துன்னா வேற எதாவ் சொல்லுங்க
ஆஹ் வில்லேஜ் சைடு என்னென்ன பொருளு கெடைக்காது ஆஹ் டிரெஸ்ஸு ஆஹ் ட்ரெஸ் கட மாரி ஸ்டார்ட் பண்லா
ஓகே
அப்றோ வந்துட்டு பேக்கரி ஸ்டார்ட் பண்லா
சேரி
ச்சு அப்ப அப்புறோ இன்னொன்னு பார்த்தீங்கன்னா போன்சி ஸ்டோர்
ஆஹ்
பேன்சி ஸ்டோர் ஸ்டார்ட் பண்ணலா ஏன்னா இதெல்லா ச்சு இது மாதிரி ப்ராடக்ட் எல்லா இருக்கும் ஆனா அவ்ளோக்கா இருக்காது ஆஹ் எல்லா வில்லேஜ் இதுலையு இருக்குன்னு சொல்ல முடியாது
ஓகே
அதனால இது மாதிரி எல்லா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலா
செரி செரி செரி நானா செரி உம்
சொல்லுங்க
செரினா இதெல்லா யோசிச்சுட்டுதான் செரி நெட் சென்டரே வைக்கலா
உஹம்
அப்படிங்கற மாதிரி யோச்ச
உம்
உஹம் அதான் இங்க ஊருக்குள்ளயே ஏதாவது வைக்கலா கட பாத்து அப்படிங்கற மாரி
உஹம்
ம் அதான் செரி சொல்லுங்க நீங்க ஆஹ் உங்களுக்கு ஓகே தான
ஆஹ் இது ஓகேதான் இது நீங்க வைக்கறது வந்துட்டு ஸ்கூல் சோன் சைடு வைக்கணும் இல்ல பேங்க்
பேங்க் சைடு் தான் வைக்கிற மாரி
ஆ பேங்க் சைடு வைக்கலா ஸ்கூல் ஜோன் சைடு வைக்கலா நல்லா இது இருக்கும்
ஓகேங்க
அப்றோ இன்னொரு பிஸ்னஸ்னா நீங்க வந்துட்டு மள்ளிக கட வெக்லா மள்ளிக கடைக்கு நல்லா ஒரு இது இருக்கு
ஆஹ்
அதுல நீங்க ப்ராடக்ட் டன்னா சூப்பரான புராடக்ட்டல்லா கொண்டு வரனு நல்ல நல்ல புரோடக்ட அல்லா
எது மாரி
எது மாரினா இப்போ வில்லேஜ் வுட்டு வெளியூர்ல போயிட்டு வாங்கிட்டு வர ப்ராடக்ட் எல்லா அங்கே கெடைகற மாரி
ஆஹ் ஓகே
அது மாரி பண் பண்ணீங்கன்னா எல்லாரு உங்க கடய தேடி வருவாங்க
ஆஹ் செர் சேரி
ப்ரைஸ வந்துட்டு உங்களால உங்களுக்கு லாபத்துக்கு போதுங்கற அளவுக்கு வச்சுட்டு
ஆஹ் ஓகே ஓகே
ஆஹ் அப்பதா வந்துட்டு கஷ் டமரெல்லா தேடி வருவாங்க
சேரி செரி
உம்
நீங்க எது மாரி பண்லா அப்டின் ஐடியால்ருக்கிங்க
ஆஹ் நா வந்துட்டு பிஸ்னஸ் அந்த மாரிதிங்னா நெறயா ஐடியா இருக்கு
ஓகே எது மாரி
உம் என்னோட இதுவு காய்கறி அது மார வெக்கலான்தா ஒரு ஐடியா
அக்ரிகல்ச்சர் மா சைடு மாரியா
பண்லா அப்டின்ட்டு நா என்னன்னா அஹ் இ இப்ப என்னோட தோட்டத்லயு காய்கறி வெளய வெச்சு அத தனியா நா கட போட்டு அங்யே விக்றோ எல்லா காய்கறி வெளய வெச்சு நானே இதுப்பன் ஆஹ் அதுல வந்துட்டு எனக் என்னன்னா செலவு கம்மியாகு
ஆஹ்
உம் அதாவது என்னோட தோட்டத்துல நானே வெளய வச்சு நானே என்னோட கடைல கொண்டுந்து சேல் போன்றது அதனால என்னால குட் ப்ராடக்ட் குடுக் க்கு முடியு
ஓகே
ஆஹ் அது மாரி பண்லா அது மாரி பண்ணொம்னா எனக் வந்துட்டு அஹ் ஃபிஃப்டி டு ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சேவ் ஆகு
செர் செர் ஓகே ஓகே
த்தங்கிட்ட போய் வாங்கும் போது பாத்திங்கனா நம்ளுக்கு அவங்களுக்கு க அமௌண்ட் தரணு ஒரு ஒரு டைமு ரேட் ஏத்தி க குடுக்கணு கம்மி பண்ணி குடுக்ணு இது மாரி பண்ணா எந்த ப்ரச்சனையு இல்ல
செரி ஓகே செர் தேங்க்யூ சொன்னதுக்கு
தேங்க்யூ
ஓகே ஆஹ் சேரிங்க
ஆஹ் செரி மேடம்
அஹ்